மு
எப் ஆ நல்லருக்கே சிஸ்டர் நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நாங்க நல்லாருக்கோ வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க சிஸ்டர் அங்க எல்லாரு வீட்ல எப்டி இருக்காங்க
ம் நல்லா இருக்காங்க சாப்ட்டாச்சா மதிய எப்டி லன்ஞ்சு அம்மா ஹெல்ப் பண்ணிங்களா எப்டி
இல்ல சிஸ்டர் எனக்கு கொஞ்சோ ஒர்க் இருந்துச்சு சோ அப்டியே பாத்துட்டு ஆ கொஞ்சோ ஒர்க் இருந்தது பார்ட் டைம் ஒர்க் சோ அத பாக்கலான்ட்டு பாக்குறே
ஓகே ஓகே ஓகே அதே மாதிரி இன்னொன்னு சொல்ல போனா குடும்பத்த பத்தி சொல்லுங்களே கொஞ்சோ நம்ம ஃபேமிலி நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்க எப்டி அ
கண்டிப்பா ஃபேமிலன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நீங்க சொன்ன மாதிரி அது ஏற்கனவே குருனொ சொன்ன மாதிரியே பாத்தீங்கன்னா அ அந்த ஃபேமிலியோட உமன் அந்த அவங்கதா வந்துட்டு அந்த ஃபேமிலியோடைய முதுகெலும்பு நா சொல்லுவே ஏனப் பாத்தீங்கன்னா அவுங்க கையில தா இருக்கு ஏன்னா இப்ப ஒரு அ அந்த குடும்ப தலைவன்றத பாத்தீங்கன்னா அவரே கைட் பண்ற வந்துட்டு அ அது கைட் பண்றந்த ஒரு விஷயமே வந்து அ அஉமன் கிட்டதா இருக்கு அந்த ஃபேமிலி மெம்பர்கிட்டதா இருக்கு அம்மா கிட்டதா இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆ இன்னொன்னு விஷய பாத்தீங்கன்னா ஆ அவங்க இல்ல அவங்க ஒரு நாள் ஊருக்கு இல்லாம வெளிய போயிட்டாலே வஞ்சி வச்சுக்கோங் என்னால வந்து அ எப்டி அந்த அந்த டே டேவ வந்து கம்ப்ளீட் பண்றது என்ன பண்றதுன்னே நமக்கு தெரியாது அ எனக் அது மாதிரி ஃபீல் பண்ணிருக்கே சிஸ்டர் அம்மா வந்து வெளியில கோயில் ட்ரிப்பு சோ அது மாதிரி வெளில போகும் போது ஆ அந்த டே என்ன என்ன ஆகு வீட்ல எவ்வள பேரு வருவாங்க அவங்கள எல்லா எப்டி மேனேஜ் பண்றது அப்டில்லா நெறைய விஷயங்கள் இருக்கு சோ கண்டிப்பா வந்துட்டு எனக் என்ன பொறுத்த வரைக்கு ஃபேமிலி அம்மா வித்தவுட் நோ ஃபேமிலி அப்டின்ற மாரி தா சிஸ்டர்
கண்டிப்பா கண்டிப்பா நா யோசிப்ப நான் மேரிட்னால நா யோசிப்ப ஏன்னா என் பசங்களுக்கு ரெண்டு பசங்க தா ஆனா எங்க வீட்ல அப்டி கடையாது நெறைய நெறைய பேரு சரிங்களா அப்ப நா யோசிப்ப இப்ப மிக்சி வந்துருச்சு கிரைண்டர் இருக்கு வாஷிங் மிஷின் வந்திருக்கு கேஸ் அடுப்பு இருக்கு இந்த மாரி ல்லா இருக்கு ஆனா அந்த சமயத்துல வந்து அது எதுமே கெடையாது அப்டிதானே அ அம்மா எப்படி கஷ்டப்பட்டு வளத்துருப்பாங்க எப்டி இவங்க வீட்டுக்கு சோறு பொங்கிருப்பாங்க கொழம்பு வச்சிருப்பாங்க துணி எவ்வளவு வேத் தோய்க்கணு நா ரொம்ப திங்க் பண்ணுவ ப்ரோ எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு நா எ பசங்கட்ட சொல்லுவ எ ஹஸ்பண்ட நா ஷேர் பண்ணிக்கிற நம்மல்லா இப்படி இருந்துருகோ ஆனா நம் அம்மா அப்பாங்க சொல்லி எ ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க எங்க அம்மாலா நாங்க ஆ ஆரைக்கு பஸ் ஸ்டாப்க்கு போனு அப்பலா வந்து இந்த மாரி பைக்கு கா ரொம்ப வசதி கடையாதுல்ல எல்லாத் துடயுமே இப்ப தான சொல்லுவாங்க நாங்க ஆறுரைக்கு நாங்க வீட்ட விட்டு கிளம்புவோ எங்க அம்மா அதுக்காக நாலு மணிக்கு எந்துச்சு விறகு அடுப்புல சமைப்பாங்க ஆனா யார் இருக்காங்க நாங்க நாலு பேர் இருந்தாலு நாலு பேத்துக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லா பண்ணுவாங்க காலையில டிஃபன் பண்ணிட்டு மதியத்துக்கும் லஞ்சு பண்ணி கொழம்பு வச்சு பொரியல் பண்ணுவாங்க அப்டின்னு சொல்லிருக்காங்க ஆனா இப்போ அவங்களாலா முடியல அப்போ அவங்க சொல்லும் போது இப்பவு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனா எங்க பசங்க ஒம்போது மணிக்கு தா ஸ்கூல்லே ஏங்க கேக்கிறீங்க எயிட் ஃபாட்டி ஃபவ்கு ஆட் ஆட்டோ வீட்டுக்கு முன்னாடியே வருது அதுக்கே அவங்க பட்ற கஷ்டோ ஆ நாங்கல்லா நடந்து போவோ இவ்ளோ தூரோ அர கிலோமீட்டர் கிட்ட நடந்து போவோ அப்பெல்லா சைக்கிள் தா உண்டு ஆனா இன்னிக்கி வீட்டு முன்னாடி ஆட் டோ வருது உங்களுக்குவ்ளோ எ எந்திக்கிறத எட்டு எட்டு மணிக்கு தா ஏ பைய எந்திருச்சுவா ஏ பொண்ணு எட்டு எயிட் எயிட் ஓ கிளக்கு ஷார்பா எந்திப்பாங்க ப்ரஷ் பண்ணுவங்க குளிப்பாங்க அர இட்லி சாப்பிடுவாங்க அதா சொல்லுவோ நாங்கல்லா உங்க அது சாப்பிட்றதுக்கு போராட்ட பண்ணு பெரிய போராட்ட பண்ணணு அதனால தா சொல்லிட்டு இருக்காங்க நா சொல்லுவே அப்டி இருந்ததுனால நீங்க அப்டின் தோணுதில்ல அம்மா இப்டி இருந்தாங்க நம்மள அப்டி பாத்துக்கிட்டாங்க எங்க வீட்ல நாங்க ரெண்டு பேர் ரெண்டு கொழந்தைங்க ஒரே டைம்ல பொறதனால அவங்களால இவ்ளோ கஷ்டப்பட்டு பாத்திருப்பாங்க எனக்கு ரொம்ப ஃபீலா இருக்கு ப்ரோ ம்
கண்டிப்பா சிஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி ஃபேமிலி வந்துட்டு பாத்தீங்கன்னா அது ரன் பண்றதே அம்மா தா என்னதா இருந்தாலு குடும்பத் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அப்ப அப்பான்னு சொல்லும் போது அவரு நிச்சயமா அவரு ஒரு ஃபேக்போன் மாதிரி தா இருந்தாலுமே வந்துட்டு அம்மா இல்லன்னா ஆ அப்பாவுக்கு வேல்யூ இல்லாத மாரிதா நா நெனைக்கிறே ஏன்னா அவரு வந்து என்னதா நமக்கு தேவையான ஆ பொருள் உதவி ஆ ஒரு ஃபேமிலி மெயின்டென் பண்றது எல்லாமே ஒரு பக்கத்துல இருந்தாலு அத வந்து செரியா ஆ ஒரு நேர் வழியில கொண்டு போறதுன்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அம்மாவ தா இருப்பாங்க
கண்டிப்பா அவங்களால என்ன பண்ண முடியு காலையில் எனிச்சி ஆ ஆறு மணிக்கோ ஏழு மணிக்கோ எனக்கு தெரிஞ்சு எங்கப்பா ஏழு மணிக்கு போவாங்க வேலைக் கி சாயங்காலோ ஆறு மணிக்கு வந்துருவாங்க ஒரு ஃபேக்டரியில தா ஒர்க் பண் பண்ணாங்க ஆனா எப்டினா அவங்க எல்லா பைக் கெடையாது சைக்கிள் தா எப்டி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு எயிட் கிலோமீட்டர் வந்து சைக்கிளேத்தே போவாங்க ஆனா அவங்க வந்து எல்லாத்தையுமே எங்கள படிக்க வெச்சுட்டாங்க எங்க அப்பா வாரத்துல ஒரு நாள் தா எங்க கூட இருப்பாங்க லீவ்ல ம் அப்போ வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்பா வாங்கி சம்பளத்த குடுக்குறனாலதா அவங்க அத சேவ் பண்ணி சிக்கனமாக இருந்தனால தா எங்க எல்லாத்தையு நல்ல நெலைமைக்கு படிக்க வெச்சு எல்லாருமே நல்ல நெலைமையில இருக்கோ அப்டின்னு தோணு அவங்க இல்லன்னா நம்ம இல்ல அவங்களு சப்போர்ட் பண்ணாங்கல்ல லீவுனா எங்க அம்மா அப்பாக்கு எங்க அப்பான பண்ணுவாங்க லீ்வுனா என்ன பண்ணுவாங்க எங்களோட எங்களோட துணி மட்டு எடுத்துட்டு போவாங்க அம்மா துணி வந்து எடு அங்க போய் தொவெக்க போ வெள்ளில போய் எல்லா தொவைக்க முடியாதுல்ல அதுக்ககப்றோ எங்க அம்மா கூட்டுவாங்க எங்கம்மா வாக் பண்ண போவாங்க எங்கப்பா வந்து நாங்க நல்ல நேய் வரிக்குங்க ஸ்கூல் பக்கத்துலதா ரிவர் இருக்கு அப்போ வந்து எங்களையு சார்ட்ட சொல்லிட்டு போயிருவாங்க சார் நீ வீட்டுக்கு அனுப்பாதிங்க நா ஃபோர் ஓ கிளாக் வந்து கூப்பிட்டுக்குடுறதன்னு அந்த டைமிங்யென்டுல தா வருாங்க அம்மா அப்பா எல்லாரு
ம்
போட்டிட்டு குளிச்சிட்டு நாங்க போவோ எங்க அப்பா எப்ப சைக்கிள் வெச்சு கொண்டு போயிடுவாங்க ஏன்னா சொமக்க முடியாதுல இவ்ளோ தூரத்துல இருந்து அப்பா செமக்க சைக்கிள் வெச்சு எடுத்துட்டு போவாங்க நா எங்க அம்மால எல்லா நடந்து போவோ அதெல்லா மாறி போயி இப்ப வந்து வீட்லய இருக்கிற துணியே தொவைக்கதுக்கு ரொம்ப கஷ்டப்படுதாங்க ஏங் கேக்கீங்க மிஷின்ன சுவிட்ச ஆன் பண்ணி போட்றதுக்கு கஷ்டப்படுதாங்க காயப்போட்ததுக்கு கஷ்டப்படுதாங்க எல்லாமே வீட்டுக்குள்ள இருக்கு ஸ்டாண்ட்ல இருந்து எல்லாமே
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் நல்ல இன்ஃபர்மேஷன் சோ எனக்கு கூட பாத்தீங்கன்னா நீங்க சொன்னது ஆ இருந்திருக்கு நாங்க நீங்க ஒரு பட் ஆனா அது மாரி பாத்துல சிஸ்டர் நா கேள்விப்பட்டுருக்கே அதாவது குள ஊர்ல இருக்கற குளத்துல துணி தொவைக்கறது ஆ ஆற்றங்கரைள துணி துவைக்கிறது கேள்விப்பட்ருக்கே பட் அத மாரி சின்ன வயசுல பாத்ததில்ல கேள்விப்பட்டருக்கரதோட சரி சிஸ்டர் ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி காலகட்டங்கள் வந்துட்டு டெக்னாலஜிக்கு ஏத்த மாரி மாரிட்ருக்க இதுதா நா பாத்ருக்கேன் ஆனா அது மாரி விஷியங்கள் எல்லா எனக்கு ஆச சிஸ்டர் ஆனா இன்னும் அந்த ஒரு சில அந்த தென் மாவட்டங்கள்ல அது மாரி நடக்குதுன் நா கேள்விப்பட்டேன் சிஸ்டர்
நீங்க சொல்ற மாரி இன்னோனு என்ன சொல்லணும்னா ஆ டெக்னாலஜிக் ஏத்த மாரி நம்ம மாறிக்கிட்டு இருந்தாலும்
ஆ
ஆனா வந்து நம்மளுட நடைமுறைகள வந்து மாத்த முடியாதுல்ல ஆனா இப்ப எல்லாரு என்ன பண்றாங்கன்னா வெக்கேஷனுக்கு வராங்க குளிக்க போணும் அப்டினு அந்த இதுல போறாங்க நம்மல்லா அப்டி கடையாது நம்ம கொழந்தைகள் இருக்கற காலத்துல டெய்லி போவோ காலையில சீக்கிரோ எந்திச்சி டெய்லி குளிக்க போவோம் ஆனா இந்த காலகட்டத்துல வந்து என்ன சம்மருக்கு வாராங்க வெக்கேஷன் டூரு அப்டின் தா போறாங்க எல்லாருமே எனக்கு சிரிப்பாருக்க இத பாத்தால்லா
ஆ எனக்கு வந்து சிஸ்டர் இப்போ நா நீங்க சொன்ன மாதிரி ட்டு நா வந்து ந்து இப்ப ஒரு கவ்ர்மெண்ட் ஸ்கூல் ப இப்ப ஒரு கவ்ர்மெண்ட் ஸ்கூல் பசங்க இருக்காங்க பாத்தீங்களா சோ அவுங்கலா வந்து இந்த ஸ்கூல் பஸ்ல எப்டியோ அடிச்சி புடிச்சி ஏறிடுவாங்க ஆ சோ அவந்து ஹலோ ஆ அவுங்கலா அரஸ் ஆ அவுங்களா வந்து அந்த கவ்ர்மெண்ட் ஸ்கூல் பஸ்ல தா சிஸ் போவாங்க ஸ்டூடண்சுங்க சோ அங்க படிக்கிறவங்க நாங்க ஒரு பாட்ல ஒரு ஒரு பத்து பதினஞ்சி பேர் மட்டும் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சவங்க ஸ்கூல் பஸ் வரும் ஸ்கூல்பஸ்லயே போயிடுவோ நாங்க ஆ ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா எங்களால அந்த ஸ்கூல் பஸ்ல அடிச்சி சாரி ஸ்கூல் பஸ்ன்றே கவ்ர்மெண்ட் ஸ் கூல் பஸ்ல எப்டி அடிச்சு புடிச்சுட்டு ஏருறாங்க சோ அப்டியலா நா திங்க் பண்ணதுண்டு அப்போ வந்துட்டு இது எப்பனா என்னோட டென்த் ஸ்டாண்டர்ட் அப்போத நா அது அந்த ஒரு விஷ்யோ தெரியாது ஆனா என்னடா இவ்ளோ கஷ்டப்பட்டு இந்த பசங்க அ ஏறி போறாங்களே எப்டி ஏறுவாங்க அப்டிலா நாங்க திங்க் பண்ணதுண்டு அப்போ ஒரு டென்த் ஸ்டாண்டட் வரும்போதுதா நா அத ரியலைஸ் பண்ண எப்டின்னா ஆ எங்க சாரே சொன்னாரு கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்கள பாருங்க அடிச்சி புடிச்சி நான் தா ஃபஸ்ட்டு அப்டின் சொல்லி அடிச்சி புடிச்சி ஏறிடுவாங்க ஸ்கூல் பஸ்ல ஆனா நம் ஆனா நீங்க இருக்கீங்களே நீங்கல்லா வந்து உங்களால அடிச்சி புடிச்சி ஏற முடியுமா ஓடுற பஸ்ல ரன்னிங்ல எற முடியுமானு எங்க சாரு கே ட்டாரு அப்பதா சிஸ்டர் நாங்களே திங்க் பண்ணோம் நம்மளாலலா முடியாதுப்பா அப்டின்ற மாதிரி ஏன்னா அவுங்க வந்து எல்லாத்துக்குமே ஆக்டிவிட்டியா இருக்காங்க சிஸ்டர்
கண்டிப்பா அது வந்து எக்ஸாம்பிள்க்கொனு சொல்ட்டுமா நம்ம வந்து நம்ம வந்து பிராய்லர் கோழி அவுங்க நாட்டுக்கோழி அதுதா எக்ஸாம்பிள் ஓகேவா இதுதா கரெக்ட்டு அது வந்து அப்டி நல்லா போ நல்லா சாப்ட்டு சாப்ட்டு அப்டி நிக்கும் என்ன எந்த ஒரு இது ஆயிருக் காது ஆனா அவங்க எப்டின்னா ரொம்ப வந்து என்ன என்ன சொல்லறது ரொம்ப டேலண்ட்டா இருப்பாங்க அதே மாரி ரொம்ப என்ன ஆக்டிவா இருப்பாங்க நம்மளை மாதிரி எ ஏ ஆட்டோலயே முன்னாடி ஏறி கார்லயே முன்னாடிறப்ப ரொம்ப கொஞ்ச தூரோ நடக்கறதுகுள்ள டயடு ஆயிடுவாங்க அவங்க அப் ப்டி கெடையாது எவ்ளோதா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கற மாறி இருக்கும் போல்டா இருப்பாங்க எங்கனாலும் போயிட்டு வந்துருவாங்க
கண்டிப்பா நம்ம வந்துட்டு ஒரு ஒரு விஷ்யோ ஸ்கூல்லயும் சரி ஸ்கூல்லயும் ரொம்ப இது மாறிதான் பேசு ம் இது மாறிதா நடந்துக்கணு சொல்வாங்க அதே மாதிரி வீட்லயு இப்டிதா இது பண்ணுவாங்க நமக்கு அந்த டைமே இருக்காது சிஸ்டர் கால நா செவன் தார்ட்டிக்கி ஸ்கூல் கெளம்பி போனேனா ஈவினிங்கா ஒரு ஃபைவ் ஓ க்ளாக் சிக்ஸ்ஓ க்ளாக் தா வீட்டுக்கே வருவ ஃபைவ்தாட்டி ஆயிடு அதுவு டென்த்துன்னு பாத்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ்டூனு பாத்தீங்கன்னா ஆ வீட்டுக்கு வரத்துக்கு எயிட்த்தேட்டி ஆயிடு சோ அந்த மாதிரி ஸ்பெஷல் கிளாஸஸ்ல்லா வச்சுட்ருந்தாங்க சிஸ்டர் ஆ அப்டி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஆனா அவுங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவா இருப்பாங்க ஆ போல்டா பேசுவாங்க நம்ம ஒருரு விஷியத்த தயங்கி தயங்கி பேசுவோ பட் ஆனா அவுங்கல்லா சரிதா வா பாத்துக்கலா அப்டின்ற மாதிரி் எதா இருந்தாலு அது ஒரு இதா பண்றாங்க அதுனா ஆச்சரியப்
அதே மாறி கண்டிப்பா அ அதே மாறி அவுங்க கோடிக்னேஷன் அதிகம இருக்கு நம்ம இதுல வந்து எது ப்ராப்ளம் வந்தா ஐயோ எம்மாடி அப்படின்னு வந்து ஒதுங்கி போயிருங்க ஆனா அவங்க அப்டி கெடையாது ஒதுங்க மாட்டாங்க சப்போட் பண்ணி எல்லாப் ப ஸ்டூடண்ட்ஸு ஒன்னா நிப்பாங்க
கண்டிப்பா கண்டிப்பா சிஸ்டர் சோ நா எனக்கு எனக்கு பாத்ததுலயே எனக்கு அப்போ வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க எனக்கு ஃப்ரெண்ட்ஸுகலா உண்டு சிஸ் எனக்கு வந்து இப்பவு உண்டு சோ அவங்கெல்லா வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நம்ம சின்ன இது மாதிரி அண்ட் நம்ம ஸ்கூல் பஸ் மிஸ் பண்ட்டோ அப்டின்னா கூட அவங்க வந்து டக்குனு ஒரு பைக் எடுத்துட்டு போயிட்டு நம்மள அ ஸ்கூல்ல ட்ராப் பண்ணிட்டு வர ஃப்ரெண்ட்ஷ் எல்லா இருக்காங்க சரியாவா பாத்துக்கலா அப்டினு சொல்ட்டு அப்டி இல்லன்னா வேற யாராவது அவங்க ஃப்ரெண்டு ரிலேட்டிவ்ஸ் யார் மூலியமாவது ஆ பைக்ல ஏத்திட்டு ஸ்கூல்ல ட்ராப் பண்ற மாரில்லா ஆ போல்டாக் அஃடிவா சோ எப்டி சொல்ற நம்பகத்தன்மையா எதையு நா செய்வே உனக்கு அப்டின்ற மாதிரில்லா இருக்காங்க சிஷ
கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்ற மாரி கரெக்ட்டுதா ஆனா நம்மாலு அப்டி இருக்க கூடாது அம்ம நம்ம வந்து நம்மள சார்ந்தவங்களையு நம்மளையு வந்து என்ன சொல்லது நல்லபடியா வைக்கணு ஏன்னா நா நமக்கு ஃபேமிலி தா ஏனா என்ன பொருத்தவரைக்கு ஃபேமிலி தா ஃபஸ்ட்டு அதுக்கப் ப்பறந்தா ரெண்டாவது எல்லாமே கண்டிப்பா ஏன்னா வந்து அவன சொல்லி சொல்லி வளப்பே இப்டி நாங்க இப்டி இருந்தோ நீங்க எப்டி இருக்கிறீங்க நாங்களா எவ்வளோ
ம்
அரல பஸ் ஸ்டாண்டுல நின்னுட்டாவ் ஆவ் ஆவ் ஓகே ப்ரோ டைம் முடிஞ்சிச்சு ஓகே ப்ரோ பாய் ம்
ம் பாய் சிஸ்டர்